வணக்கம்ங்க சொல்லுங்க
ஆஹ்ஹ உங்களோட ட்ரேடிங் எப்போ முடியு இன்னைக்கான ட்ரேடிங் உங்களது
ஹெ இன்னைக்கான ட்ரேடிங் வந்து பன்னெண்டர வரைக்குங்க
ஏ இன்னக்கி அவ்ளோ தாமதம்
தாமதம்னு இல்ல இன்னக்கி ஓனா ஸ்ட்ராட்டஜி எல்லா போட்டு லேப்ல போட்ருக்கே டிரேடிங் வியூ ஓபன் பண்ணி இப்பதா எல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறே என்ன ஏதுன்னு ஏன்னா வர வாரத்துல இருந்து பெரிய கேபிட்டல உள்ள எலக் எறக்கணு அதனால கொஞ்சப் பயமா இருக்கு
ஆ ஹஹ சேரி சேரி இன்னக்கி எப்போ டிரேடு ஸ்டார்ட் பண்ணீங்க எத்
இன்னக்கி ந சனி ஞாயிறு வந்து விரும் அஹ் விடுமுறையல்ல உங்களுக் ப்பு தினம் அதனால இன்னைக்கி வந்து எங்களுக்கு ஃபுல்லா வந்து தியரி கிளாஸ்தா இருக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இருக்கு முழு நேரமு இதுலயேதா இருக்கிற மாரி இருக்கு இப்போ
ஓ சேரி சேரி ம் எனக்கு இன்னக்கி நீங்க ட்ரேடு போட்டு ஒரு நல்ல ஒரு அ ப்ராஃபிட்ட எடுத்து குடுக்கணும்
அப்ப சொன்ன மாரி ஷேர குடுத்தரணு சரியா ஆ நெஜமாதா
நானு நெஜமாதா சொல்றே
ஆ பண்லாங்க பண்லாங்க இன்னக்கி நம்ம என்ன வாங்கலா மார்க்கெட் இன்னக்கி ஓப்பனா இருக்க மொதல்ல ஈவினிங் மார்கெட் பாருங்க ஆ நா கவனிக்கல
இருங்க இன்னக்
இல்ல இல்ல நீங்க அந்த ப்ரோ நீங்க அந்த செயலிய ஓபன் செஞ்சு நீங்க அது ஓடுதான்னு மட்டு பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க நா ஏன்னா மாலை நேரமா கிட்ல இப்ப நா வரலல்ல நா கா நா வந்து இந்த நிஃப்டி மார்கெட் சென்செக்ஸ் மார்கெட்ல இருக்கிறதுனால நா அத பாக்கல நீ பாரு நீ
உம் சேரி நா பாத்துட்டு சொல் வேண்டனானே
அதுதான் நான் வந்து நீங்க பாத்துட்டு சொல்லுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம் இன்னைக்கு ஒு ஒன்னு எடுத்து பாக்கலாமே இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு கொஞ்சம் பண்ண பாக்கலாம்னு தோணுது
சரி சரி கண்டிப்பா சரி எனக்கு ஒரு இது ஒரு கேள்வி நீங்க பள்ளி கல்லூரிகளில் இருக்க போோது நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா இல்லா உங்கள யாராவது காதலிச்சுிருக்காங்களா அத பத்தி சொல்லுங்க நீங்க
கண்டிப்பா இந்த கேள்வி வந்து உங்க கேடக்கக்கூடிய கழிவு இதுலயும் இருக்கும் கண்டிப்பா ஏா நான் ஸ்கூல் படிக்கும்போது பாாரத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து என்னை வந்து ஒருதலை பட்சமா வந்து காதல் அந்த வயசுல அப்போ வந்து எனக்கு என்னன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான் அவனுக்கு என்னன்னா அவனை நான் தான் பாத்துக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஃப்ரெண்டு தான் அவனுக்கு என்னமோ ஒரு இது இல்லாம அந்த படத்தை ெல்லாம் பாத்துக்கிட்டு நான் வந்து சொல்றேன் சொல்றேன் அந்த மாதிரி நான் டியூஷன்லாம் போகும்போது பின்னாடியே வந்து சொல்லுவான் ஏ கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படல்லாம் இல்ல லூஸ் தனமா அப்பா நனி படி நல்லா படிச்சுனா நான் உன கல்யணம் செஞ்சுக்கேு சொல்லி அப்ப எல்லாம் சும்மா நச்சு விளாட்டுக்கு சொல்றதுதான் ஆனா எனக்கு வந்து காதலங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி பருவத்துிலதான் நான் வந்து தேர்ட் இயர் முடிக்கும்பது
ஆஹ் எந்த மாதிரி காதல்
எந்த மாதிரி இல்ல இல்ல எனக்கு காதல் இல்ல அப்போ அவருக்கு வந்து காதலிய மேல வந்து ரொம்ப காதல் அஹ் என்னன்னா அஹ் என்ன சொல்றது அஹ் சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் இப்ப என்னதான் சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் அஹ் என்ன சொல்றது வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் தான் அவர் என்னை விட மூணு நான்கு வயது பெரியவரு அவர் வந்து எனக்கு சீனியரும் கூட அப்ப அவருக்கு தான் என ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சொல்லும் போோது நான் சொன்ன வீடல ஏத்துக்க மாட்டேன் மா இல்ல நான் வந்து எனக்கு ஆசிரியர் ஆகணும்னு தான் முதல்ல ஒரு எண்ணமா இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து நல்லா படிப்பே அதனால எனக்கு எப்படியாவது ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு நாளடைவுலதான் வந்து நான் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போதுதான் நம்ம வந்து ஒருத்து த்திகை இல்ல அந்த மாதிரி துறையில போலாம் எங்க வாத்தியார் வந்து சொல்லுவாரு உங்க குரல் நல்லா இருக்கு நீ அதுக்கு தகுந்த மாதிரி போலாம் நீ ஆங்கிலேயக்கம் நீ எடுத்து படிச்சா கூட நீது படிக்கலாம்னு சொன்னாரு அப்ப வந்து அவங்களும் அதே டிபார்ட்மெண்ட்ோ அந்த மீடியா அவங்களும் இருந்தாங்க அவங்க எங்களோட சீனியர் விஸ்காம்ல சீனியர் அவங்க அப்ப அப்படி இருக்கும் போோது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படி இருந்துச்சு அவங்க வந்து ஆக்சுவலா மலையாளி
ஓ உம்
அவங்க வந்து திருவனந்தபுரம் அவங்களுக்கு தமிழ் அவ்வளவும் வராது ஆனா ரொம்ப நல்ல கேரக்டர் எங்கள் காலேஜலே வந்து ரொம்ப என்ன சொல்கவிறது நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அந்த சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே மரணத்தனமாக வந்து பால்லாம் விளையாடுவார் ஃபுட்பாலு புட்பால் பிளேயர் ஆச்சும் அப்படிங்கறப்ப அப்படி இருந்தது ஆனா என்ன சொல்றது எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் நான் வந்து சரி நீங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே நான் வந்து நான் வேலை வாங்கிட்டு வரேன் நான் வேலை வாங்கிட்டு கவர்ன்மெண்ட் வேலை வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல கேடக்குறேன் நான் வந்து அந்த சொல்லுவாங்களையா அந்த கால்பந்து ஆசிரியர் ஆவாங்கல்லையா கல்லூரியில அது மாதிரி அவங்க வந்து அதுக்கு படிச்சில பண்ணிட்டு நம்ம எப்படி பிஎட் எல்லாம் படிக்கிற மாதிரி பி பிஎட் இருக்கும் பிசிகல் எஜுகேஷன்ல அந்த மாதிரி உண்டு அத அவுரு பண்ணுனாரு பண்ணி ட்டு நான் வரேன் நான் வந்து கேக்கறேன் சொன்னாரு சரி ஓகே அதுக்கப்புறம் நானும் என்னோட இதுலாம் என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாத்துக்கவே இல்ல அதுக்கப்புறம் நானும் வந்து பாத்தீங்கன்னா பிஜி வந்து நான் இங்க ஒரு கோயம்புத்தூர்ல தான் எனக்கு இடம் கிடைச்சு நான் போனேன் அதுக்கப்புறம் என்னோட சூழ்நிலை காரணமா வந்து அதை தொடர முடியாம எனக்கு திருநெல்வேலியில வேற ஒரு கல்லூரியில இடம் கிடச்சிருச்சு நான் அங்க போயிட்டேன் அங்க போனதுக்கு அப்புறம் கா ரொம்ப இதா இருந்தது அது அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா பொண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு வரன் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப அவுங்க அக்காவுக்கும் வந்து வீட்டுக்கார இல்ல அதனால அவங்க அக்கா வந்து தம்பியவே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா நம்ம குழந்தைங்கல நல்லா பாதுக்குவாங்கனும் ஒரு எண்ணம் அத வந்து என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி இப்படி இருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் பரவாயில்ல ஏன்னா அப்ப எனக்கு அந்த எண்ணம் இல்ல ஏன்னா நான் இன்னும் மூணு வருஷம் படிக்கணுமே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின் சொன்னேன் என்ன நீ இப்படி சொல்ற அப்டின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் இல்ல இப்ப என்ன செய்ய முடியும் அக்கா குடும்பத்தையும் பாக்கணும் இப்ப வந்து இது ஒண்ணும் கட்டாயம் கிடையாது அப் அப்படி இருந்தா நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட் இருக்கவே கூடாது சரி நீங்க ஒன்னும் பிரச்சனை இல் எனக்கல்லாம் பிரச்சனை இல் ஆனா நான் சொல்லிட்டேன் நான் படிப்பு முடியாம நான் வந்து பண்ணிக்க மாட்டேன் நீங்க வேணா பண்ணிக்கனா பண்ணிக்கோங்கு சொ சொல்லி அந்த பொண்ணையும் அவரு திருமணமும் செஞ்சுட்டாரு
ஆ அப்போ அந்த காதல் வந்து உண்மையான காதல் இல்லையோன்ற மாரி எனக்கு சந்தேகமா இருக்கு இதே உண்மையான காதல் இருந்தா வெயிட் பண்ணிருப்பாங்க ஏன்னா
ஆ இல்ல அது தான் சொல்ற அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமன் பையன் இருக்கான் இல்லையா இப்ப இருக்கான் இல்லையா அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அவன் கிட்ட நான் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அவன் எங்க மாமா பையனுக்கு முதல்லல இருந்தே என்ன குடுக்கணும்னு சொல்லி பேசினது தான்ப்ப இப்ப சொல்லும் பொழுதுதான் அவன் இப்படி இருக்கிறவன் வந்து நாளைக்கு உனக்கு கல்யாணம் செஞ்சுட்டு இந்த மாரி போயிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால வந்து நீ இது பண்ணாதன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்ச காதல் தான் என்னோட இளங்கலை பட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதுகலையில ஆரம்பிச்ச காதல் தான் இப் இப்ப வரைக்கும் பிரச்சனை அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு சில சமயம் வந்து அந்த காதல் தான் இந்த ஏழு வருட காதல்
ஓகே ஓகே சோ அவரு இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் எடுத்துருப்பாருனு நினைக்கிறேன்
அ அதுக்கப்புறம் வந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்னு இல்ல அவருக்கு ரெண்டு பையன் அவரோட மனைவியும் கூட அ இணைப்புலதான் இருக்காங்க ஆனா அவர் வந்து இந்த உலக த்துல இல்ல
அய்யயோ என்னாச்சு
அ அந்த அவருக்கு இரண்டாவது பையன் அந்த பையன் பிறக்கும் போது ஒரு விபத்துல வந்து அடிபட்டு அது ஏதோ மூளைச்சதவு மாதிரி ஏதோ காரணமாய் இறந்துட்டதா சொன்னாங்க அவுங்க மனைவி சொன்னாங்க அதுவும் வந்து எப்போ அப்படின்னா ஆஹ் நான் அங்க வந்து எங்க கல்லூரியில வந்து விழாக்கள் வெப்பாங்க இல்லையா நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்தினர் அந்த மாதிரி வைக்கிறப்போ நான் இப்போ ஒரு ஒரு சமீபத்துல ஒரு நான்கு மாதம் முன்னா போயிருந்தேன் அப்ப வந்து அவங்களும் வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களும் அதே கல்லூரியில படிச்சாங்க அந்த பொண்ணு எங்களுக்கு ஜூனியர் ஆ அப்ப அவங்க வந்து இருந்தப்ப நான் கேட்டேன் என் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏன்னு கேக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இல்லக்கா அவரு வந்து தவறிட்டாருக்கா நான் தான் பாத்துட்டுருக்கேன் நான் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு கவுர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சிக்கா நான் கூட்டுறவுல வந்து வேலை பாக்குறேன் கூட்டுறவு வங்கியில வந்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்க நான் வேலை பாக்குறேன்கா
ஓ ஆஹ்் சூப்பர் சூப்பர் இப்போ அவங்க வந்துஹ மனைவி தனியாதான் இருக்காங்களா அவங்க கணவரோட வீட்டுல இருக்காங்களா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்களா அவங்க
இல்ல அவங்க அந்த மனைவி வந்து இவரோட வீட்டுல தான் இருக்காங்க இவரோட வீட்டுலன்னா இவருக்கு அம்மா கிடையாது அவங்க அக்காத தான் எடுத்து எல்லாம் வளர்த்தனாங்க அக்கா அந்த பொண்ணு அந்த குழந்தைங்க அஹ் இவங்க அப்பா எல்லாம் இருக்காங்க
ஓகே ஓகே உம் ரொம்ப கே்க கஷ்டமாதான் இருக்கு ஏ பசங்க என்ன பசங்க வந்து ரொம்ப ஒரு பொண்ணு சும்மா பார்த்தாலே லவுனு சொல்லிருவாங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசினால அ ஐ ஏ என்னடா எப்புட்றா அப்படின்னு கேப்பாங்க சோ அது மாரிதான் இருந்துச்ச சி நா தேர்டு கிளாஸ்லதான் போய் ஒரு சென்னைல ஸ்கூ ஸ்கூல சேர்ந்தேன் அப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் அந்த பொண்ணு யென் கிளாஸ் தான் ஆஹ் அஹ் அது சும்மா ஒரு இப்போ பத்து வயசுல ஒரு அப்டியே பாத்தோடனே ஒரு காதல்
ஓ அந்த பத்து வயசுலயே அது சரி ஆஹ
சும்மா புடிக்க
ஆஹ் கரெக்ட் அந்த கிரஷ் மாதரி அது நமக்கு அந்த பொண்ணு வந்தா அட்டனன்ஷ் பாக் தோணும் அந்த மாதிரி
ஆஹ் அது மாரிதான் இருந்துச்சி தேடு படிக்கும்போது அதுக்கப்புறம் போர்த்லேர்ந்து அந்த பொண்ணை வேற செக்ஷன் மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் டச் ச்சே இல்ல அதுக்கப்பறோ எப்பப்ப பிரேக் க்கு வருதோ சும்மா அங்க போய் ஃப்ரெண்ட பாக்குற மாரி அந்த பொண்ண பாப்பே அவ்ளோதா அதுக்கப்றோ ஃபிஃப்த்து கிளாஸு போம்போது ஆ பிளாக்கே மாத்திட்டாங்க பாய்ஸ் தனி பிளாக்கு கேள்ஸ் தனி பிளாக்கு சோ அவ்ளதா ஆ அந்த இது அதோடயே முடிஞ்சு போச்சு அதுக்கப்றோ எந்த ஒரு இது இதுமே இல்ல ஏன்னா தனித்தனியா வன்டோம்ல பாக்கவே முட் முடியாது எதும் பண்ண முடியாது சோ அந்த மாரி ஒரு தாட் எதுவுமே இல்ல ஒரு அ டென்த்து டுவெல்த்து இது வரைக்கு அப்டியே எந்த ஒரு இதுமே இல்லாம அப்டியே போயிடுச்சு
ஆஹ்
ஸோ இதுதா ஆ ஒரு சைல்டுஹூட் லவ் பப்பி லவ் மாரி ஆ இன்னு தொடர்ந்து பேச சோ இன்னு நெறைய
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா நன்றிங்க
நன்றி